உம் ஆய்
ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம்
சொல்லுங்க என்ன பண்றீங்க
கொஞ் நேரே வெயிட் பண்ண வாச்சு பண்ணல சொல்லிட்டு உக்கான்டுருக்க
ஓ ஓ ஆ ஆ ஆச்சி சொல்லுங்க வெளில நீங்கோ வெளிலல்லா எங்கெங்கெல்லா போயிருக்கீங்க இதுவரைக்கு
வெளிலேவா வெளியனா எப்டி எந்த மாரி சொல்றீங்க பேமிலி ட்ரிப்பு மாரி கேக்குறீங்களா இல்ல நார்மலாவே எங்க போனிங்கனு சொல்
இல்ல ஃப்ரெண்ட்ஸ் டிப்பு ஃபேமிலி ட்ரிப் பு மறக்க முடியாத டிப்ஸ்சு ஜாலியா போண்து இந்த மாதிரி
அதல்லா என்ன கேட்டீங்கன்னா அந்த மெமரிஸல்லா சின்ன பெ வயசுலா நல்லா இருந்ததுங்க இப்ப அந்த மெமரிஸ்சா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி
ஆஹ இப்ப ஃபேமிலி கூடேல்லா நெறைய போவீங்கில்ல
இப்போ ஃபேமிலி கூட போறதாயிருந்தா எங்கயாவது ஆ பிச்சர்ஸ்கு ஏ இல்லேனா பார்கே எங்கேயாவது ஒரு நாள் அவுட்டிங் போவோ அந்த மாவுள தாங்க அதிகமா போறது கெடையாது மேக்சிமம் எப்பயாவது ஒரு நாள் பிச்சர்ஸ் போவோ கண்டிப்பா அதுவு பசங்களுக்கு என்டர்டைமண்ட் ஆற மாரி பசங்களுக்கு தே ஆ சே சில்டரன்ஸ்க்கு என்டர்டைமண்ட் ஆற மாரி பா போவோங்க மேக்ஸிமம் ஃபேமிலியோட போனா அந்த மாரி இப்ப இ்ன்கேஸ் நா வந்து செப்ரேட்டா போனா கடசியா பாத் இப்பதா ப்ளாஸ்ட் பாத்தங்க நா இப்போ இங்க ஒர்க் லொகேஷன்ல இருக்கும்போது சம்டைம்ஸ் போர் அடி
ம்
த்தீங்கனா செர் தனியா இருந்தனா சோ ரொம்ப வெயிலாருக்கும் போது அதிகமா வெளிய இது பண்ண முடியாது அந்த மாரி சுட்வேஷ்ல நேர ஏம்பா தென்படு ம்
நல்ல விஷ்யம்
லாஸ்டா ப்ளாஸ்ட்டு பாத்தே நல்லா இரு நல்ல படம் வந்து சூப்ரா இருக்கு
ஓ யாருதுங்கோ ப்ளாஸ்ட் லாஸ்ட்டா என்ன மிஞ்சி போனா இந்த கருப்பு தான் வந்துச்சி அதுதா பாத்தேன் அதுக்கப்றொ எதுவும் பெருசா வர்ல போல வி விஜய் து வேறயதுனா வந்தாக்கா வெயிட் டிங்கு
ஓகே ஓகே இல்ல அதுக்கப்றோ கருப்பு படத்துகா அப் அப்றோம் ப்ளாஸ்ட் ஒரு படம் வந்துருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் பாரு
அப்டிங்ளா யாருது
அஹ் அர்ஜுன்து ஃப்லிம்
ஹோ நல்லாதாங்க இருக்கும் ஓரளவுக்கு
நல்லார்க்கு சூப்பரா இருக்கும் ஃபேம்லி பசங்க பாகற மாரி ஃபேமிலி பாக்குற மாரி எல்லாமே நல்லார்க்கு படம்
ம் ம் ம் அப்போ கண்டிப்பா பாக்குறங்க ட்ரை பண்றேன் நீங் சொன்னதுக்காக
ஹ ஃபுல்லாவே இந்த கராத்தா இது மாரி இருக்கும் ஒரு ஒரு மெசேஜ் குடுத்துருக்காங்க
ஓ இந்த அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வர மாதிரி இருந்தா நல்லா இருக் கும் படம் பார்க்கறதுக்கும் ஒரு பசங்களுக்கும் ஒரு இதுவா இருக்கும் அந்த மாரி படமும் உம் சும்மா ஏதோ ஒன்னு எடுத்தோம் ஒரு சிலர் எல்லாம் எடுக்குறாங்க எது க்கு என்ன என்ன ஒண்ணுமே இருக்காது அதுல கண்ட ன்ட் சும்மாவே எடுத்துருவாங்க அந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிக்கும்
உம் இல்ல ஏதேது படம் நல்லா சூப்பராக இருக்குங்க நீ பா பாருங்க பா ட்ரை பண்ணுங்க
வே வேற என்ன படம் பார்த்திருக் கீங்கோ படம் எல்லாம் பெருசா இ இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு ஃபுல்லா எந்த ஹீரோ புடிக்கும்
நான் அந்த மாதி அந்த மாதி கமிட்மென்ட் எனக்கு டைம் பாஸ் நான் எல்லா பிளிம்ஸும் பார்ப்பேன் எல்லா படத்தையும் பார்ப்பேன் வணக்கம் நான் வந்து பர்டிகுலர் ஃபேனு ஒரு ஹீரோட ஃபேன் பேசி ஹீரோயினோட ஃபேன் பேசுந்னது எல்லாம் கிடையாது ஜஸ்ட் அவங்க அவங்களோட ஆஹ் இன்கமுக்காக அவங்க நடிக்கிறாங்க நம்ம வந்து அதுக்கு ஃபேன் பேஸ் பன்ட்டு நபத் பின்னாடியே சுத்துறது அந்த மாதிரியே அந்த படத்த எல்லாம் பார் ஃபஸ்ட்
இல்ல நறைய பேர் இந்த பால் அபிஷேகே எல்லா இந்த இதெல்லா பேனர் போட்டு அப்படியே அந்த இதுக்கு டெனட்க அந்த பால அபிஷேக எல்லா ஊத்தி பண்ணி நல்லா செலப்ரேஷன் பண்ணி பண்ணுவாங்களே அந்த கேங்கல சேர்ந்திருக்கீங்க அதா நீங்களு அந்த
இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க சொல்ல போனேன்னா எனக்கு வந்து இந்த நா எப்ப வந்து பிசுனெஸ் ஃபீல்டு வந்தேன்னா அப்போ இருந்து தா பிசினெஸ்க்கு போறதுக்கே நா அது கொஞ்சோ கொஞ்சோ இது பண்ணிரு இருக்க போயிட்டு இருக்க இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மேரேஜே ஃபைவ் இயர்ஸ் ஃபவ் இயர்ஸ்கு அதிகபட்ச நாங்க ரெண்டு மூணு படம் தா பார்த்திருப்போ
ஆஹ் ஆஹ்
இப்ப லாஸ்ட் டன் இயர்ஸ்ஸா இப்ப லாஸ்ட் டென் யியர்ஸா எந்த படோ வந்தாலு ஏதாவது படம் இருந்தாலு நம்ம போர் அடிக்குதா போ நம்ம பிசினஸ் நேரத்தல இன்னைக்கு பிசினஸ் எல்லா கொஞ்சோ டல்லா இருக்கு சரி நார்மலா இருக்கும்ன்னா சரி கிளம்பலா ஏதாவ படோ நல்லா இருக் போயிட்டு வந்தலா சொல்லட்டு போயிடுவோ
உஹம் நா வந்து இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடின்னு பார்த்தா ரொம்ப கம்மிதா படம் பார்த்ததலா ஆஹ் இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்னு பார்த்தா எங்க வீட்டுக்காரர் ஃபுல்லா படோ தா கூட்டிட்டு போவாரு நறைய படோ பாார்த்திருக்க அவரு ஒரு உட உடனே புதுசு புதுசா போட்டா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கூட்டிட்டு போவாரு நான்ந்தா போர் அடிச்சு ஐய்யயோ வேணா எனக்கு போர் அடிக்கது வேணா அப்படின்னு அந்த அளவுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அவர் கூட்டிட்டு போயிடுவாரு இப்ப எனக்கு பழகிடுச்சு ஆனா இப்ப கொஞ்சோ கம்மி ஆய்டுச்சி ச நாங்க முன்ன போயிருந்த அளவுக்கு இப்ப கம்மிய ஆடுச்சு ஏனா பசங்க ஸ்கூலு டைம் இருக்கறதுல வேல அவருக்கு முன்னன்னா கொஞ்சோ அப்படியே வேலையில இருந்து லீவ்ல வருவாரு அந்த இதுல வந்து போயிடுவோ இப்போ கொஞ்சோ எல்லா கமிட்மெண்ட்ஸீ பசங்க ஸ்கூல்லு டியூஷன் இதெல்லா பாக் தனால போ முடிய மாட்டேது ஏ இந்த சேட்டர்டே சண்டேல பார் ஏதாச்சு இந்த மாரி புடிச்ச ஹீரோ ஏதாவனா மூவி வந்தாக்க செலக்ட் பண்ணிட்டு போவோ
ஓகே ஓகே பசங்கலா பசங்கலா என்ன படி அ
பசங்க வந்து ஒருத்தர் ந டென்து ஒருத்தர் வந்து எயி்த்து
அ நியரம்மா ஸ்கூல்லு
ஆஹ் நியரஸ்ட்டே இருக்கு பஸ் ஸ்கூல் வே பஸ் து அதுல அனுப்பிடுவோ அதனால அப்படி போது ஆஹ் ஆஹ் அதனால எப்பயாச்சும் ஃப்ரீ இருக்கும் போது மட்டும் போவோம் எங்கனா ட்ரிப் எங்கனா பிளான் பண்ண எப்பாச்சும் ஒன்டே டிரிப் இப்படி போவோம் அதுவு ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸெஎல்லா சேர்ந்து எங்கன்னா பிளான் பண்ண அப்படியே போவோ இல்ல இங்க லோக்கல்ல போயிட்டு வருவோ போர் அடிச்சாக்க
இப்ப சம்மருக்கு லாஸ்ட் எல்லாம் எப்படி போச்சுங்க லாஸ்ட் இப்ப சம்மரு போச்சு இல்லைங்கலா லீவு
ஆமா ஆமா நல்லாதாங்க போச்சு சம்மரு கூட லீவ் நல்லாதான் போச்சு பசங்க வந்து பெங்களூர் போயிருந்தாங்க ஒரு வாரோ அங்க நல்லா ஜாலியா எல்லா சுத்திட்டு வந்தாங்க
ஓகே ஓகே
பண்ட்டு வந்தாங்கோ நானு எங்க பசங்க போயிடோன்னே நானு என்ன எங்க ரெஸ்ட் ல தா இருந்தே ஏன்னா சரி அம்மா கூட்டுன்னு போயிட்டு நீ ரெஸ்ட் பண்ணு அப்டின்ட்டு விட்டு போயிட்டு ட்டாங்கோ என்னயு கூப்ட்டாங்கோ ஸ்கூல் ஃபிரண்ஸெல்லா அங்கதா இருக்காங்க காலேஜ் பிரண்ஸ் ஸ்கூல் பிரண்ஸெல்லா ஆனா என்னால வந்து செரி போவே முடியல இந்த வாட்டி சுச்சுவேஷன் இவ்ளோ ட்ரை பண்ணியு கொஞ்சோ உடம்பு முடியாம அயிட் ச்ச அப்படியே இங்கே நின்ட போனுங்கோ ஆனா எல்லா வெயிட்டிங்ல இருக்காங்கோ போனா கண்டிப்பா ஏதாச்சு ஒரு ட்ரிப்பு போட்டுவங்கோ
நீங்க ஃப்ரண் ஃப்ரிண்ட்ஸ் கூடாலா இப்ப எங்கயாவது மீட் பண்ணிருக்கீங்களா லாஸ்ட் உங்க ஸ்கூல் மேட்ஸ் காலேஜ் மேட்ஸ் கூட அந்த மாரி
எங்களது குரூப்பு எப்போ போனாலுமே கண்டிப்பா ஒரு மீட்டாயிட்டு தா அது நா ஊர்லெருந்து வரே எவங்கலா சேரி அங்கே லோக்கல்லே இருக்காங்கோ அப்பபோ நெனைச்சே எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லா த் எதுமே பாத்துப்பாங்கோ நா வந்து ரொம்ப ரேரு இல்லையா நா ஊர்லருந்து போறதுனால எனக்காகவே குரூப் பார்ம் பண்ணி அதுக்காகவே ஒரு மீட் பண்ணிருவோ அதனால கண்டு இப்போ போனாவே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் ஆயிடு எங்கயாச்சு ஹோட்டல் போய் சாப்ட்டுட்டு ரொம்ப அட்லீஸ்ட் எங்கேயு போ முடியலனா கூடோ எல்லாருமே ஒன்னா மீட்டாகி ஒரு எங்கயாச்சு ரெஸ்டாரெண்ட்ல போய் சாப்ட்டுட்டு ஒரு ஈவினிங் வரையு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புடியே வீட்டுக்கு போயிடுவோ அதச்சு முன்னாடி என்னான் பாத்தீங்ன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அம்மா எங்குமே அனுப்ப மாட்டாங்கோ
ஓகே ஓகே இப்போ மேரேஜ் ஆனது அப்பறம் எல்லா கட்டும் அவங்க அம்மா கிட்ட இருந்து போயிட்டு இங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்துருந்தங்க கிட்ட போ ஃப்ரியா எல்ல போய் சொட்டாலும் அவ எத நெனச்சு போயிட்டு வா சொல்லிட்டு நாங்கல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஹோட்டல ங்க பட் நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா சேரும் போது ஆஹ் அனைக்கு வந்து எதாவது குக் பண்ணலாம் ஏதாவது நான்வெஜ் எங்க வெளிய போய் பண்ணி ரெடி பண்லாம் சொல்லிட் டு எங்காவது ஒரு வாட்ட வாட்டர் இருக்க மாதிரி தண்ணிர் இருக்க லொகேஷன் போய்டோம் அங்க குளிக்கிற மாரி ஆமா புடிக்கிற மாரியும் ஒரு வா எதாவது பத்து பேர் பதினஞ்சு பேர் நாங்க பிளான் பண்ணட்டு போவோம் என்னென்ன தேவையோ நம்ம சமைக் அங்க நம்மள சமைச்சு சாப்பிடுற மாரி நல்லா இருக்கும் போயிட்டு ஒரு பக்கம் ஒரு பேட்ச்சர்ல்லாம் ஒரு பேட்ச்சர்ல்லாம் தண்ணியில விளையாடிட்டு இரும் நாங்க ஒரு பேட்ச் ஏன தானோ ஆளுக்கு ஓரு கை நம்ம இததா யாருக்கும் செய்ய தெரியாதுங்க ஆனா இது இவ்வளவு போடலாம் அது அவ்ளவு போடலாம்னு சொல்லிட்டு போடுவோம் டேஸ்ட் சூப்பரா வரும்ங்க கடைசி நேரத்துல வந்து அல்லளுக்கு ஒன்ன ஒண்ணு போடும்போது பாத்தீங்கன்னா அதது நம்ம எக்ஸ்பெட் பண்றத விட நல்லா வரும்
ஆமா அதெல்லாம் சூப்பரா நாங்க இது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி எப்படி செய்வோம்னா பேமிலி டிரிப்பா ஒரு ப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம் அப்ப மூணு பேமிலி நாலு பேமிலிட்னு அப்போ எல்லா சமைக்குறது எல்லாம் எடுதுட்டு போயிருவோம் அப்போ வெளியில அங்க இங்கனு நிறுத்திட்டு அப்போ அப்டி அப்படி வேணா செஞ்சிருக்கோம் ஆஹ் இது வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க அப்படி கிடையாது கோய எடு தா நாங்க படிச்சதோம் பாய்ஸ்சு கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஆனா எல்லாம் ஒன்னா மீட் ஆகும் ஆனா அந்த மாதிரி எல்லாம் போன்து கிடையாது வெளியில போனாலுமே வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுருவோம் அதெல்லாம் நாங்க எதும் க்கும் யாரோ பெருசா இது என்னன்னா நீங்க ஜென்ஸா போறதுனாலும் அப்படி பிளான் பண்ணிப்பீங்கோ
ஆமா எல்லாமே வீட்டுலதா எடுத்து போய்டுவோம் வீடலயே எல்லாத்தையும் வாங்கி ஆஹ் வெளிய போக போக எதாது நான்வெஜ் வேன எடுத்துக்கிட்டு என்ன வாங்க போயிட்டு அதல்ல ஒரு சிலர் கொஞ்சம் டீச் பாட்டிக்கிறதுக்காங்க ஒரு பேட்ச்சு அவங்க ஒரு பக்கம் வந்துருவாங்க எல்லாம் தண்ணில பக்கம் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஓக்கணைகள் எல்லா அந்த மாதிரி எல்லாம் பிளான்
ஆமாங்க அங்க போனா உங்களுக்கு அங்கயே சமச்சு ஒருத்தர் ஆள் இருக்பாங்ளே செமையா இருக்குமே ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கொழும்பு அதெல்லா
இல்ல அந்த மாரி லொகேஷன் போம்போது அவங்ககிட்ட சொல்ட்டு போய்டுவோ அவுங்க சமைக்க சொல்லி ட்டு அந்த வா பால்ஸ் இருக்கிறதுக்கு நெறய த்துபோமா அந்த ஒரு இடத்துல ஓகே மத்த இடத்துல போனோம்னா பால்ஸ் இருக்காது பா பாத்தம்னா இங்க அஹ் கனகநாட்சியம்மன் கோயில் ஒன்னு ஃபா இதற் ங்க அங்கயு நல்லா இருக்கு பால்ஸ் தண்ணி மாரி அங்கே அதே மாரி போய் நாங்க சம் ச்சி சாப்டுவோ அந்த மாதிரில்லா போம்போது அந்த ஒரு நாள் பத்து பத்தாதுங்க இன்னு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ற மாரி இந் தாதா நல்லா இருக்கு
ஹ
இங்க ஸ்டே பண்ட்டு வந்தா இன்னு நல்லா இருக்குமே இன்னு ஒரு நாளா இருந்துட்டு வர டைம் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லாருக்கு சோ அதென நம்ப அங்க போய் ரீச் ஆவறுது நைநோ க்ளாக் டென் ஓ க்ளாக் ஆயிடுவமா அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம டக்கு டக்கு சமைக்கிறத பாத்தோ
ஆமா டைம் போயிடு கடகடனு போயிடு ஆமா
எந்தோரு பேட்ச் டே இன்னொ எதாது அடாவடி பண்ணினுப்பாங்க எல்லா ஒக்காந்து ட்டு அத அத பண்ணிட்டு மறுபடியு ஒக்கா எல்லா ஒக்காந்து கத அடிகிறதுக்குல்ல அன்னக்கி ஒரு நாள் எப்டி போவுன்றதே தெரியாதுங்க டைமே பத்தாது வீட்டுக்கு வர்ரதுக்குள்ள ஒரு ஒ நைட் ஒம்பொது பத் து மணி ஆவு உடனே வீட்ல ஒரு சுக்கரபாரதோ ஆரம்பிப்பாங்க இல்ல அதா சொல்ல வர்ர அன்னக்கி ஒரு நாள் மட்டு ஃபோனெல்லா ஸ்விட்ச் ஆஃப் பண்றோங்க ஃபோன் ஸ்விட்ச ஆஃப் பண்ட்டு அவுங்க வீட்டுக்கு வர வர சுக்கரபாரதோ உன்ன எத்தன முற சொல்ற ஃபோன் பண்ணா ஃபோன எடுக்கணு பேசணு
புறோ ஃபேஸ் பண்ணிக்கலா இங்க இருக்கிற முமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணில்லா அப்புறோ என்ன நடக்குதோ நடகட்டு ஆமா ஸ்விட்சு ஆ எங்க வீட்ல கூட என்ன சொல்வாங்க தெர்மா எக்ஸாம்பல்லா நா என்ன ஃபோன்கால் பண்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டல்லா ஏ பொண்டா டி வந்து எப்டி தெரிமா இந்த மைனா பட்த்துல வர மாரி எங்கருக்க எங்க
அது அது ஒரு வீட்ல இல்லைங்க எல்லா வீட்ல அதுதாங்க நடக்கு அது எக்ஸாம்புள் வந்து ஒரு ஒரு வீடு மாரி காம்ச்சிருக்கே எல்லா வீட்ல அதேதா நடக்குதுங்க
காட்டிருவாரு எல்லார் முன்னாடி ஓட்டி காட்டிருவாரு நா எங்க எதார்த்தமா பண்ணி எங்க இருக்கன் கேக்குறது ஒரு தப்பா அப்டின்னு நானு அப்ப கேக்கவே கூடாதா அப்டின்னு கேக்கவே நீ கேக்காத நா வந்து சேர போறே உனக்கு என்ன ப்ரச்சன என்னோடை வேல முடுஞ்சா நா வந்து சேர போற அப்டின்னுவாரு அப்டி அது எங்ளோட பய என்னனா ஐயோ வர ரொம்ப சேஃபா வருவாரா எப்
இல்ல எல்லாமே எல்லாலெ எல்லாமே வந்து அந்த மா மைண்ட் செட்டுதா பண்றாங்க பட் நாங்க இருக்க சுச்சுவேஷன் ஒன்னு அவுங்களுகு தெரிய மாட் டுந்தாங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குன்றது தெரியாது அது தெரியாம கால் பண்ற நல்ல ஒரு ஒ உங்களுக்கு வந்து என்ன ஆவுதன் அந்த நாங்க இருக்க இ
ஆமா எங்களுக் வந்து யோ போயிருக்காங்ளே என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஒரு ஃபோன் இல்ல என்னா அப்டின் இந்த மாரி ஒரு மைண்ட் செட் ஓடும் சரி முஞ்சிச்சா வேலை கிளம்பிட் ட்டாங்களா வராங்களா அ ப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்கப் எப்பவுமே பண்ணுவா ஒரு சேஃப்டிக்காக தான்
ஆமா ஆமா சரிங்க நாங்க மறுபடி கால் பண்றேங்க ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூ